கேக்குதுங்களா
எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டில இன்னிக்கு
ரசம் ஊறுகா உங்க வீட்ல
சிக்கன் கறி மாம்பழம் எஃகு நீங்க வெஜ்ஜா
என்ன நான்வெஜ் தா இன்னிக்கு ஃரைடே ல அதுனால
ஓகே ஓகே ஓகே
ம் உங்களுக்கு எப்டி எந்த நாள் வேணாலு எடுப்பீங்க எப்டி
நா வந்து திரிசிக்ச்டிஃபைவ் டேஸ்
ஓ ஓ எப்பவுமே
ஏ அப்டி பழகிடுச்சு
ஓ ஓ நார்த்தா சவுத்தா நீங்க
நம்ம நார்த் தா சென்னை
ஓகே
நீங்க எந்த ஊரு
கோய்ம்த்தூர்
வெறி குட் கோயம்புத்தூர்னா அடிக்கடி நீங்க இங்க போயிட்டு வர்லாமே மூணாறு பக்கோ ஊட் ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே உங்ளுக்கு பக்கோ
ஆமாங்க
ஆனா அடிக்கடி போமாட்டீங்க கரட்டா போவீங்ளா அடிக்கடி ஹலோ
அ நாங்க போயிருக்கோ இங்க ஊட்டி ஊட்டிக்லா போயிருக்கே மூணாறுக் போனதில்லை
ஆ மூணாருதா உங்க ரொம்ப பக்கோ இல்ல
அதுக்கு போனதே இல்ல
புரியல
அதுக்கெலா போனதே இல்ல
போனதில்லயா ஏன்னா கோயம்பத் நா ஒருத்தடவ மூணாறு வந்திருக்கே ஏன்னா இங்க இறங்கிட்டு அந்த பாலக்காடா பாலத் என்னங்க
ஜாலியா இருக்குமா
கிளைமேட் நல்லா இருக்கும்ல ச் இப்போ அது வந்து கரெக்டா அந்த கேரளாவு கணக்ட்டாவு அந்த பாலக்காடு அப்டி எறங்கி அந்த அதிரபல்லி ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நெனைக்கிறே அ அதிரபல்லி ஃபால்ஸ் போயிட்டு அப்டியே கோயம்புத்தூர் எறங்கி அப்டி சென்னை வந்தோ
ஓ
நீங்க காலேஜ் படிக்கிறீங்ளா
ஆமாங்
காலேஜ்லா இப்லா எப்டி போகுது வெரி குட் வெரி குட் ஆ ஒர்க் ஆமா ஐ டி ல ஒர்க் பண்ட்ருக்க
ஆ ஓகே ஐ டினா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சே
ஆமப் புழிவாய்ங்க
ட்ரஸ்சு டென்சன் கோவோ இதெல்லா என்ன பண்ணுவீங்க
அமௌண்ட்டு குடு அமௌண்ட்டு தராய்ங்ளா அதுக்கு ஏத்த மார் புழிஞ்சிட்டுதா அனுப்புவானுக என் என்ன டிகி என்ன டிகிரி படிகிறிங்க
அ சி எஸ்
பி காம் சி எஸ் ஆ
இல்லைங்க பி எஸ் சி சி எஸ்
பி எஸ் சி சி எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா வெரி குட் வெ செகண்டியர் செகண்டியர்னு சொன்னீங்கல்ல
ஆமா
என்ன செ செகண்டியர்னா என்ன ஓடுது சிலபஸ்சு
இல்லல்ல செகண்ட்டியர் இல்ல நா ஃபஸ்ட் இயர்தா
ஃபஸ்ட் இயர் என்ன ஓடுது சிலபஸ்சு
சிலபஸ்சு கம்ப்யூட்ர பத்தி கோடிங்தா நெறைய வருது
அதுதா என்ன கோர்ஷு ப்ப பர்ஸ்ட் இயர்னா சி இருக்கு விஷ்வல் பேசிக்கா இல்ல வேற அட்வான்ஸா இப்ப ஏதா கொண்டு வந்ருக்காங்ளா அதா என்னன் கேக்றே என்னென்ன சப்ஜெக்ட்டு
எதுமே வரலங்க
அதா என்ன சப்ஜெக்ட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்ட்ரா இப்போ
அ செமஸ்ட்ர் னா ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்ட்ரே இன்னு ஸ்டார்ட் ஆகல காலேஜ் ஸ்டார்ட் ஆகி ஒரே மாசந்தா ஆச்சு
அப் ஒரு மாசந்தா ஆச்சா அப்ப பிளஸ் டூல என்ன மார்க்கு
பிளஸ் டூல நானூத்தி எம்பதுங்க
இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்ல கரெக்டா
புரியல போன மாசந்தா காலேஜ் ஓபன் பண்ணாங்க ன்ன என்ன கொஞ்சோ ஒடம் ஆமாங்க ஆமாங்க
வெரி குட் வெரி குட்
ம் இதெல்லா ஒரு மார்க்கா கம்மி மார்க்
மார்க் மேட்ரு இல்லங்க இப்ப வந்து இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டு் படி நீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைப் நைன்ட்டி ஃபைவ் எடுத்தாலு ஒண்ணு தா சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நீங்க ஃபோர் ஹன்ட்ர்டு எடுத்தாலு ஒன்னு தா விஷ்யோ வந்து என்னன்னா நீங்க காலேஜூ படிக்றீங்க தெரிமா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேடு இயர் அது மூனு வர்ஷத்ல பாத்தீங்கனா நீங்க மார்க் எடுத்து வெளிய சைன் பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணணுனா இப்போ உன்ன சொல்ற பாருங்ளே இப்ப எனக்கு கைட் பண்ண யாரு இல்ல நா பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்தா
ம் அதா எடுத்து படிச்சீங்ளா யூ ஜி மட்டுந்தா படிச்சீங்ளா
நா யூ ஜி பி எஸ் சி கம்யூட்டர் சயன்சு முடிச்சொன்ன ஒர்க்கு போயிட்டே அப்டியே எம் பி ஏ கரஸ்ல பண்ணே ஹெச் ஆர் கைட் பண்ண ஆள் கெடையாது எனக்கு நா என்ன சொல்ல வரனா உங்களுக்கு ஐ டி ல ஹச் ஆர் ரா இல்ல நா டெக்னிக்கல் சப்போர்ட்ல இருக்றே
ஓ சிஸ்டம்
நா உங்களுக்கு என்ன சொல்றேனா இப்ப ஃபர்ஸ்ட் இயர் தான போறீங்க உங்கள்ர உங்க ஹாஃப் டே தா இருக்கு நைன் டு ஒன்னா
அ டென் டு டென் டு ஒன்
டென் டு ஒன் அப்போ முடிஞ்சா எடுத்துக்கோங்க நான் எதுக்கு சொல்றண்ணா நீங்க மூணு வருஷோ முடிச்சுட்டு வந்தீங்கங்களே காலேஜு உ இப்போ எந்த காலேஜ் படிக்கிறீங்க
கற்பகம்
கற்பகம் அங்குள்ள ஸ்டாப்ஸ் எப்டின்னு தெரியல இப்ப மக்ஸிமம் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் காலேஜாகட்டு ஸ்கூலா இருக்கட்டு அங்க நம்ம எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு சருக்குமே பாத்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் தெரியாது புக்க பாத்து படிச்சுட்டு போறவங்க இருப்பாய்ங்க க்ளஸ ஓட்டுறவங்க இருப்பாய்ங்க கரெக்டா
இருப்பாய்ங்க அதனால நீங்க மூணு வருஷோ படிச்சு ஓர்க் ஒர்க்கு போற இன்ட்ரெஸ்ட் இருக்கா முடிச்சி
ஆ யோஜி பி ஜி முடிச்சிட்டு போணு ரெண்டு டிகிரி பச்சைக்குப்ப போ ம்
துனு சொல்ற நீங்க வந்து டிகிரி முடிச்சா வேல கெடைக்காதுங்க வெளிய சரியா டிகிரி வந்து உங்க ஒரு கேட்வே மாரி த தட் இஸ் இது ஒரு கேட்வே கி மாரி சேரியா நீங்க அ அப்போ மதியோ சாங்காலோ ஃபுல்லா ஃப்ரீயா தா இருக்கீங்க சரியா ஏன்னா உங்க வேற வேல கெடையாது காலேருந்து மதியம் வரைக்கு தா இது
நீங்க எப்டி போனீங்க ஐடிக்குள்ள
நா வந்து அது பெரிய நா வந்து யூ ஜி முடிச்சுட்டு கால் சென்ட்ரு பங்கிங்கு டீச்சர் சுத்தி வளச்சுதா அப்றோ ஐடி க்கு போன
ம் நீங்க எங்க ஃபஸ்ட்டு அலஞ்சு படிச்சீங்க
காலேஜ்ல சென்னை நியூ காலேஜ்ன்னு சொல்லிட்டு அதனால தா உங்க என்ன ஐடியா சொல்றன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லா பண்ண தேவ இல்ல ஃபஸ் படிக்கிறீங்கல்ல ஜாலியா படிங்க அ ஆனா இது மட்டு நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா ஆய்ருவீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கல்ல எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸுக்கு என்ன பண்ணுங்க இப்போ இப்போ கோடிங் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சில பேருக் டெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெஸ்டிங்கு டேட்டாபேஸ் கேள்வி பட்ருப்பீங்கன் நினைக்கிற டேட்டா பேஸ் இருக்கு டேட்டா பேஸ் மை சீக்வல் ஸ்கீயல் டெஸ்டிங் இதலா இருக்குங்க நா என்ன சொல்ல வரனா நீங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸு நீங்க ஒரு இது வச்சுக்கணு எவ்ரி செமஸ்டர் நா வந்து இந்த இது படிக்கிறன் சொல்லி நீங்க வச்சிட்டன் வச்சுங்கள
ம்
த்ரீ இயர்ஸ் முடிச்சு வர போது நீங்க பயங்கரமா ஷைன் ஆவிங்க
ஓ இந்த லீவுலையே படிச்சி முடிச்சிரணு இந்த மாரி கோஸ்
ஜாலியா சொல்ற லீவ் எவ்ரி செமஸ்டர் நீங்க படிக்கிறீங்கல்ல படிச்சிட்டு ஈவ்னிங் ஃப்ரீயா தான இருப்பீங்க இப்பெல்லா உங்க ஆன்லைன்லே இருக்கு பைசா கெட்டி நெறைய படிக்கது ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஆன்லைன்ல படிக் க்குல நெறைய இருக்கு கரெட்டுங்ளா நீங்க ஆன்லைனு படிச்சுட்டாலு ஹண்டரட் பர்சன்ட் க கைடன்ஸ் உங்க கடைக்காது ஆனா ஆன்லைனும் படிச்சுட்டு ஏதாச்சு ஒரு நல்ல கோர்ஸு டெஸ்டிங்கு உங்களுக்கு எது வருமோ எனக் கோடிங் நல்லா வரு இல்ல டெஸ்ட்டிங் நல்லா வரு இல்ல டேட்டாபேஸ் நல்லா வரு டெஸ்ட்டிங்னா இப்ப நம்மமோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றோன் வைங்கள அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்றது
வேறென் நம் யூஸ் பன்றோ
நம்ப சாப்ட்வேர் யூஸ் பண்ண அப்ளிக்கேஷன் ரெடி பன்ட்டு கோட் பண்ணுவாங்க ரைட்டுங்ளா நம்ம கோட் பண்ணி அந்த அப்லிகேஷன் எக்ஸாம்பிள் இப்ப நேம் ஃபில் பண்றது இப்ப சப்மிட் பட்டன் பண்றது டேட்டா பேஸ் செலக்ட் பண்றது அதெல்லா எல்லா கரெக்டா ஒர்க்கான அது ஒரு டீம் டெஸ்ட் பண்ணுவாங்க இது கரக்டா ஒர்க் ஆகுது அது பேர்தா டெஸ்டிங் அப்ப டேட் டேட்டா பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதெல்லா பேக் எண்ட்ல சேவ் ஆகு அப்ப அத பாக்குறது ஒரு டீம் இருக்கு டேட்டா பேஸ் டீம் டி பி கே னு சொல்லுவாங்க அது இப்ப மைசி ஈக்குவல் சி ஈக்குவல் அது மாரி நெறைய இருக்கு நா எதுக்கு சொல்ல வரன்னா நீங்க இப்பவே ஆரம்பிச்சவீங்ள மூணு வருஷம் கழிச்சு சூப்பர் ஆயிருவிங்க இல்ல ஜாலியா நா எப்போ எல்லாரு மாரி அரட்ட அடிச்சிட்டு தா மூணு வருஷம் ஓட்டிட்டு வரப்போ வெலி வந்து பிளான் இருக்கு ஒன்னு தெரியாது வேலைய அவ்ளவு கஷ்டமாயிரும இப்போ உள்ள வேல கிடைக்குதா ரொம்ப கஷ்டங்க பழைய மாரி இல்ல ஆஇப்ப ஏ ஐ வந்துருச்சு இதுதெரியுல்ல உங்களுக்கு
ஆ கேள்விப்பட்ருக்க
என்னயா கேள்விப்பட்ருக்கன்ற இப்பதான பிளஸ் டூ முடிச்சிங்க
முடிச்சிருக்கே ஏன் எல்லா உக்கா என்னன் தெரியாது கேள்விப்பட்ருக்க அவ்ளதா
அப்படியா நீங்க இப்ப டெவலப் ஆயிருவிங்க செரிங்ளா வீட்ல கூட பொறந்தவக எத்தன பேரு
ஆ தம்பி இருக்கா
தம்பி இப்ப என்ன படிக்கிறாப்ல
அவன் லெவன்த் படிக்கிறான்
லெவன்தா செரி ரொம்ப அர்ஜென்ட் இல்ல அ உங்க ஊருல ஓன் ஹவுஸா ரெண்டுங்ளா இல்ல சொந்த வீடா ரெண்டுங்ளா வெரி குட் வெரி குட் ஏனா நீங்க கொஞ்ச கொஞ்சமா இப்டி பண்ண ஆரம்பிச்சிரு்சுங்களா இப்ப வருங்க காலத்துல ரொம்ப காம்படேஷன் ஆய்டுச்சு இப்போ உள்ள இது ரொம்ப காம்படேஷன் அதனால நம்மோஸ்ட்ரெஸ் எடுக்காம ஜாலியா கொஞ்ச கொஞ்சோ அப்டியே மூணு வருஷம் கொஞ்ச கொஞ்ச தா படிச்சிவீங்ளா ஆமா ஸ்கில் செட் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு வெளிய வரும்போது
ம் வேல ககெடச்சுரு சீக்கிரமா
இ கடைக் கியு ஐடியா கிடைக்கு ஆனா மேக்சிமம் நைன்டி நைன் பெர்சென்ட் காலேஜ் படிக்கும்போது என்ஜாய் பண்ணனு தா நெனைப்போ என்ஜாய் பண்ண வேணான் சொல்லல
ஹா ஸ்கில்ஸ் எல்லா முடிச்சுட்டு அப்றோ ஒர்க்கு போய் ஜாலியா இருங்கன் நீங்க சொல்றீங்க
ஒர்க்கு போயு ஜாலியாலா இருக்க முடில அது நம்ம போற டீம பொறுத்து இருக்கு சில இடோ சில எபபுன்னா ஒரு
அக்கௌண்ட்ஸ் இது பண்றிங்களா ஐடியில
ஐடீல வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்னா இப்ப ஷிப்ஸ் எல்லா இருக்குல்ல வேசெல்னு சொல்லுவாங்க ஷிப்ஸ் எல்லா இருக்குல்ல சிஷிப்ஸ் வந்து எ கம்பெனி சாப்ட்வேர் குடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த ஸிஃப்ட்ஸ்ல உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த சாப்ட்வேர் ஒர்க் ஆகல அங்குள்ள டேட்டா இங்க வர்ல கம்யூனிகேஷன் ஒர்க் அதனால அந்த மாரி ஸயூ எடுத்து பாக்றது அந்த மாரி ஒர்க் ஆனா இனி அப்கமிங் இயர்ஸ் ரொம்ப காம்படேட்டிவ் ஆன
நீங்க காலேஜ் முடிச்சோன்னே போயிட்டீங்ளா நைட்டுக்கு ம் ஹைட்டுக்கு
ஐ ஐட் காலேஜ் முடிச்சன்னு போனது ஐ டி வந்து நம்ம சுத்தி வர்றதுக்கு காலேஜ் முடிச்சு கால் சென்டரு பேங்கிங்கு
பேங்கு வேலைக்குல்லா போய்ட்டு அப்புறொ ஐ டிக்கு போனீங்க ஏ சுத்திட்டு வந்தீங்க வீட்ட டைரக்டாவே வந்திருக்லாமே நேர ப்ளஸ் பாயிண்ட்ல
அது கைடன்ஸ்கு ஆளில்லன் சொன்னன்ல அதுதா நா உங்களுக்கு சொல்றே ஆனா இன்னோரு ஆள் அட்வைஸ் பண்ணும் போது யாருக்கும் பிடிக்காது இருந்தாலும் சொல்லனும்னு தோணுது சொல்றே ஒனக்கு
ஸ்கில்ஸ் எல்லா கத்துக்கிட்டு தா போனீங்களா
ஆ
ஸ்கில்ஸ் எல்லா கத்துக்கிட்டுதா ஐ
ஸ்கில்ஸ் எல்லா கத்துட்டு போகல அங்க போய் கத்துக்கிட்டதுதா
ம் செரி
சேரி
நைட்டு பகல் ஷிப்ட்லா இருக்கும்ல உங்களுக்கு
அது டீம பொறுத்திருக்கு
உங்களுக்கு இருக்கா
ஆ இதோ இத கூப்பிடுறாங்க இதோ ஒரு செகண்ட் அடிக்கிறே கூப்பறாங்க
ம் ஆச்